ஒளப்புது
வணக்கம் மேம்
நம்ம ம் பேசிக்கிட்டே இருந்தோ அந்த சளி பத்தி
ஆ
ஆ இப்ப சளி பாப்பா கொழந்தைங்களுக் கெல்லா சின்ன கொஞ்சோ சளி புடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களே இந்த வெத்தலருக்குல்ல வெத்தலய நல்லா சூடு பண்ணி அந்த வெத்தலைல வெளக்கெண்ண வெளக்கெண்ணய ரெண்டு பக்கமு தடவி அது நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம கொழந்தையோட நெஞ்சு இருக்குல மெதமான சூட்ல வந்து நெஞ்சில வெக்கணு அப்படி நெஞ்சில வச்சு அந்த சளியெல்லா இழுத்துக்கு அது அந்த மாரி ஒன்னு பண்ணுவோ நாங்க தலைக்கு வைப்போ தலைக்கு நெஞ்சுக்கு ரெண்டு இடத்துலய வைப்போ ஒ இன்னோன்னு வந்து குப்பை மேனின் சொல்லுவாங்க குப்பை மேனீஇல்ல குப்பைமேனி அப்டி இல்லன்னா அந்த அ ஒரு வெள்ள கலர்ல ஒரு சின்னதா பூ பூக்கும் நீள நீளமா இல்ல இருக்கு தூது அ அந்த ஒரு எல ஒண்ணு இருக்கு
தூதுவள வெக்கமாட்டே தூதுவள முள்ளுருக்கு அதுல
தூது இது தூது வல இல்ல கு இன்னொன்னுர ஒரு எல ம் ஏ பேரு வர மாட்டின்து என்ன
துண்ணூத்து பச்சைங்ளா
வெள்ளையா பூ பூக்கு அதுல சின்னதா
அதா துண்ணுத்து பச்சதா துண்ணுத்து பச்சதா ஒயிட் கலர்ல பூ பூக்கு சளிக்கு சேர்ந்தது
அ எலள் கொஞ்சோ நீள நீளமாருக்கு
ஆ நீள நீளமாதாருக்
ஆ அந்த எலய பிடுங்கிட்டு வந்துருவாங்க எங்மாமியாரு பிடுங்கிட்டு வந்து அதோட இந்த சுண்ணாம்புருக்குல்ல அதோட சுண்ணாம் பு அந்த எலயு ஒரு கவர்ல வச்சு நல்லா தட்டுவாங்க தட் டி அந்த சாறு வருல்ல ரெண்டுமே மிக்ஸ் ஆயிட்டு அந்த சார நெஞ்சில தடவுவாங்க கொழந்தைக்கி அப்டி தடவும்போது அது ஆமா பச்சையாவே அப்டியே தடவுவாங்க அத ரெண்டுமே
ம்
அது தடவும்போது அப்டியே அந்த சளியெல்லா அதுவு இழுத்துக்கு இது நான் நெறைய தடவ பண்ணிருக் அந்த எலையு இந்த சுண்ணாம்பு வச்சு நெறைய தடவ கொழந்தைக்கு பண்ணிருக்கே இந்து நல்லா கேக்குது இது
எப்டி எப்டி இன்னொருக்க சொல்லுங்க
ஓ அந்த எல இருக்குல்ல அந்த எல பேரு நீங்க ஏதோ சொல்றீங்கள்ள அந்த ஒரு எல
அது துண்ணூத்து பச்சதா அதா சொல்றேங்க அதா சின்ன வெள்ள கலர்ல குட்டியா பூ பூக்கு
ஆமா வெள்ள கலர் சின்னதா குட்டியா பூ பூக்கு அந்த அந்த எலருக் குள்ள எலைய பிடுங்கிட்டு வந்து செடியில எலைய பிடுங்கிட்டு வந்து அதையு சுண்ணாம்பு இருக்குல்ல சுண்ணாம்பு கொஞ்சமா எடுத்துட்டு ரெண்டுத்தியு போட்டு நல்லா நசுக்கணு ஆமா ஆமா அத்தா அது ரெண்டுத் தி நல்லா போட்டு இப்டி நசு நல்லா தேய்கணு தேய்கும் போது அதுலருந்து கொஞ்சமா சாறு வரு அந்த சார எடுத்து கொழந்தையோட நெஞ்சில தடவணு வேற எங்கயு தடவ கூடாது நெஞ்சுல இந்தொண்டையில இப்டி ரெண்டு எடத்துல தடவுனீங்கனா அதா ஆ தூங்கும் போது தடவலா ஆஹ் கொழந்தைங்க எப்ப தூங்குதோ அப்ப தடவிட்டா நல்லா புடிச்சி நல்லா அது ஒரு நல்ல ரிசல்ட்டு் கெடைக்கு அதுல நா நெறைய தடவ பண்ணிருக்கே நல்லா கெடச்சிருக்கு சலி பிடிச்சுக்குனா மச்சுந்தா மட்டுந்தா கோரகோரவுனா சவுண்டு கேட்கும் கொழந்தைங்க தூங்கும் போது அதுக்லா இப்ப பால் குடிக்கிற கொழந்திங்கன்னா அது அஹ் இந்த மாரி ஏதோ சொல்லுவாங்க ஓமம் இருக்குல்ல ஓமம்மு ம் ஓமத்த ஒரு நல்ல துணியில நல்லா வருத்துட்டு கொஞ்சோ மஞ்சத்தூள் போட்டு நல்லா வருத்துட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரே ஒரு பூண்டு சின்ன பூண்டு கள் அத நசிக்கிட்டு அந்த ஒரு சின்ன காட்டன் துணியில அது மூணுத்தையு போட்டு நல்லா கட்டி கொழந்தைங்க சின்ன கை கொழந்தையா இருக்கு ஒரு ஆறு மாசோ ஆறு மாசத்துக்குள்ள கொழந்தைங்க அந்த கொழந்தைகளுக்கு சளி புடிச்சுருச்சுன்னா தூங்குறப்ப தொட்டில்ல கட்டி விட் த அந்த வாசன வரு அந்த வாசன கொழந்தைங்க முகந்துச்சுன்னா அது கொஞ்சோ நல்லாருக்கு அந்த சளிக்கு அதுக்கு இதுல்லா நா ட்ரை பண்ணிருக்கே ஆமா
சேரி சேரிங் இல்ல நானுமே வந்து அவ்ளோ சீக்ரத்துல ஹாஸ்பிடல் எதுக்கு கூட்டிட்டு போக மாட்டே வீட்லயே சரி பண்ற அளவு க்கு கொண்டு வந்துருவே மோஸ்ட்லி வந்து வீட்லயே எல்லா செடி வளத்திட்ருக்கோ
ம் ம் அப்டியா நல்லது செடி வளக்கறது ரொம்ப நல்லது ஆமா
ஒரும் எல்லா செடியு போட்ருக்கோ மரோ கொய்யா மரோ அப்றோ சீத்தாப்பழோ ம் வேப்ப மரோ புங்கமரோ எல்லா மரோ இருக்கு ரோஸ் செடி மல்லிப் ச்செடி சாமிக்கி வெக்கிற பூச்செடி எல்லாமே இருக்கு அதனால வீட்லயே ஓமாளி எல்லாமே பண்ணிருவா அதனால வந்து வீட்லயே கொத்தமல்லி கூட நாங்க வாங் கடைல வாங்கறதே இல்ல கொ புதினா கொத்தமல்லி எல்லாமே
அப்படியா கொத்தமல்லி அப்டியே நட்டு மல்லி வெதைய நட்டு வெப்பீங்க
அதயு வந்து சும்மா அந்த ஒரு இடிக்கிற கல் இருக்குல அந்த சீரகமிளகு இடிக்கிற கல்லு அதுல வந்து சும்மா ஒண்ணு ரெண்டா ரொம்ப மைல்டா இது பண்ணிர கூடாது ஒண்ணு ரெண்டா தட்டி விட்டு
ம்
அதுக்கப்றோ வந்து அந்த ஒரு காட்டன் துணி எடுத்து தண்ணில ஊற வெச்சு
ம் ம்
தண்ணீல ஊற வெச்சு மொத நாள் ஊற வெச்சு ரெண்டாவது நாள் அந்த காட்டன் துணியில வெச்சு அந்த ஈரப்பதத்தோட கட்டி
லூசா கட்டிரோணு லூசா கட்டி ஒரு குளிர்ச்சியான எடத்துல வெச்சிங்கன்னா அது லைட்டா மமொளச்சு வந்துரு
ஓ அப்படியா
ஆ மொள ளச்சு வந்து இந்த வெறு காலி டப்பா இருக்குல்ல இந்த உப்பு டப்பா அந்த மாரி எதா ஒரு பிளாஸ்டிக் டப் ப்பல போட்டு கொஞ்சோ மணல் போட்டு லூஸா மணல் போடணு ரொம்ப வந்து கட்டி பிடிச்ச மாரி போடக் கூடாது தொள தொளன்னு இருக்கணு மணல் மணல என்ன மணல் செம்மண்ணோ கரிசல மண்ணோ ஏதோ ஒரு மண்ணு அத லூசா போட்டு அந்த வெதைய போட்டு ஊ ஊண்டி வெ ச்சிங்கனா தூவி வுட்டீங்ன்னா அது ரெண்டே நாள்ள ஈரப்பதமா இருக்கணு அது வெயில் அடிக்கக்க கூடாது மோஸ்ட்லி அந்த எடத் நெலல்லியே வச்சு கொஞ்சோ ஒரு நாள் ரெண்டு நாள் வளத்தீங்கன்னா நல்லா வளந்துரு
அப்டியா இது நல்லாருக்கு கேக்கறதுக்கு நானு இது வரைக்கு ட்ரை ப பண்ணதுல பண்ணணு
இல்ல போய் நம்ம கடையில டெய்லி வாங்கறது அதை கம்பல்சரி கொத்தமல்லி வேணு வீட்டுக்கு அ அதுனால எது போட்டாலு கொத்தமல்லி போட்டாதா கொஞ்ச நல்லா இருக்குது
ம் ஆமா ஆமா ஆமா சமையலுக்குல்லா அதுதா மெயினு
ஆ சமையல் மெயினு சாம்பார் வச்சா கம்பல்சரி அது வேணு ரசொ வச்சாலு வேணு
ஆமா
அதுனால சிக்கன் எடுத்தாலு வேணு அதுனால சரி இது கொஞ்சோ உ அதே மாரிதா சேம் அந்த து இல்ல இன் அது கொத்தமல்லி பக்கத்துல இன்னோன்னு து இன்னோன் போடுவோம்ல அது என்னது புதினா புதினா புதினா நா கருவப்பில செடி வச் வச்சுருக்குறோ அதுவு நாட்டு கருவப்பில் இருக்குது சாதா கருவப்பில் மூணு செடி இருக்குது வீட் ல அதுவு
ஓ பரவால்லயே
அ எல்லா மரமு இருக்குங்க பராமரிக்கத்தா முடிய கொஞ்சோ கஷ்டமா இருக்குது
ஓ
அது தண்ணி ஊத்துறகோ சாய்ந்தரோ முருங்க மரோ இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா தண்ணி ஊத்தறது கரெக்டா மெயின்டன் பண்ணோணு அந்த இது அந்த குச் சி புதினா இருக்குலங் புதினா வாங்கிட்டு வந்தோனே பிரஷ்ஷா வாங்கிட்டு வருவீங்களா அந்த இது குச்சிய மட்டு தலைய எடுத்துட்டு ஒரு குச்சி மட்டு இருக்கும்ல
ஆமா
அந்த குச்சியுமே அதே மாரிதா ஒரு குச்சிய வந்து எடுத் து ஒரு கார்டன் துணில லூசா கட்டி விடணு லூசா கட்டிவிட்டீங்னா அது வந்து இத விட சீக்கரோ மொளச்சுரு ஒரே நாள்ல ரெண்டு நாள் குள்ள மொளச்சுறு வ வ லூஸா கட்டி ஒரு நாள் லைட்டா வேறு விடு தண்ணீலயே வச்சுட்டே இருந்தீங்கன்னா வேறு விட்று தண்ணீல விட் தண்ணீல வைக் கோனு அந்த காட்டன் துணில வச்சு தண்ணீல வைக்கோணு தண்ணி வந்து அந்த பாதியோட அந்த காட் டன் துணி நனையிற அளவுக்கு தண்ணிய ஊத்தி ஒரு டப்பால போட்டு ஓரமா வச்சுட்டீங்னா மொளச்சுக்கு அத எடுத்து அப்டியே எந்த செடிக்கு தொட்டில வைக்கணுமோ வச்சுக்கலா
ஓ அந்த காட்டன் துணிய எடுத்துட்டு அத நட்டு வச்சுகலாமா
நட்டு வச்சுக்கலா ஆமா
ஓ ஓ பரவால்லயே நெறைய விஷயோ தெருஞ்சு வச்சிருக்கீங்க இங்க வளக்கணுனு எனக் கு ரொம்ப ஆச எங்க வளக்க முடியல
சேர் சேர் நீங்க இருக்கிறது வில்லேஜுங்களா சிட்டிங்ளா
இது சிட்டி தா
சிட்டினா கொஞ்சோ கஷ் ஸ்டந்தா நாங்க இருக்கறது வில்லேஜுங்க வில்லேஜுங்னா வீட் வில்லேஜுங்க இப்ப நாங்க காலேல வந்து நைட்ல தூங்குறது இருந்தா வீட்டுக்குள்ளயே போட மாட்டோ கரண்ட் பிள்ளே எங்களுக்கு இருக்காதுன் வச்சுக்கோங்களே இதுக்கு பிரிஜ்ஜு பிரிஜ் ஓடுது எல்லாமே இருக்கு வெளியவே தா படுத் துகுவோ கட்டில்ல
ஆ ஆ அப்டியா பரவால்லயே ஆனா பூ ச்சி எது வராதுல
அதா வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சுருவே
பாம்பு அது இதுன்னு ஏன்னா செடி நெறைய இருக்குல்ல
இல்ல இல்ல அந்த அளவுக்கு மெயின்டென் பண்ணனு நா வீட்ல விட்டு வீடு சுத்தி ஆ அதாவது எப்டி சொல்றதுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த புல்லு புடுங்குறது அதல்லா எல்லா கிளீன் பண்ணி வச்சிருவோ ஒரு பக்கத்துல வந்து ஒரு வீடு தனியா இருக்குன்னா கொஞ்சோ முன்னாடி ஒரு ஒரு பத்தடி ஒரு இருவது அடி தூரமா இருக் கு செடியெல்லா வீட்ட ஒட்நாப்ல வைக்க மாட்டோ
ம் ம்
ஒரு ஒரு எப்டி தெரியுமா ஒரு ஒரு முப்பது அடி தூரத்துல வருக்கு தனியா
ம் ம் நீங்க சொல்றதெல்லா கேக் கேக்கும்போது நல்லா இருக் கும் போல உங்க வீட்டுக்கு உங்க வீட்ட அப்டியே பாக்கலாம் போல இருக்கு
ஆ உண்மை தான மெயின்டென் பண்றது கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு ஆனாலு அப்டித்தா பண்ணிருக்கோ வாரத்துல ஒரு நாள் அந்த செடில இருக்குற வேஸ்ட்டெல்லா புடுங்கி உட்டுட்டு ஆ நீட்டா கூட் டி மெய்ன்டென் பண்ணிர்வே ஆனா எங்கா ஊருக்கு போனா மட்டு தா கஷ்டமா இருக்கு அதுக்குகப் பறோ தெனோ தெனோ ஒரு வீட்ல தான இருக்கோன்னு சொல்ட்டு கிளீன் பண்ணி வச்சிருவே அம்மாவு இருக்காங்க அம்மா கொஞ்சோ சப்போர்ட் பண்ணி ஆ டெய்லி பண்ணுனா தெரிவிக்காது
ஆமா ஆமா ஆமா
க்கு எங்க வீட்டுக்காருக்கு செடி வளத்துறது ரொம்ப புடிக்குங்ளா
ஆ ஆ
ம் அதனால அத நா பண்றேனோ இல்லயோ அவரே பண்ணிருவாப்டி
பரவாயில்லயே
அது தண்ணி ஊத்துனாலு என்னய வேணா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாப்டி சாய்ந்தரோ வந்த ஒன்னே செடியதா பாப்பாரு என்னய பா எங்க வீட்ல உள்ளவங்கள பாக்குறதோ இல்லையோ வந்து வண்டி நிறுத்துன ஒன்னயே செடி பக்கம் போவார் தண்ணி ஊத்துனியா ஒரம் போட் டியா அப்டிதா கேப்பாப்டி
பரவாயில்ல இந்த காலத்து இங்கெல்லா எங்க செடி வளக்குறாங்க பாருங்க
அதா
ஆமா
அது அப்டியே பழகீர்றது அது முன்ன எல்லா அப்டி வீட்ல எல்லா இப்டியு இல்லாம இருந்துச்சு இவரு வந்ததுக்கு அப்பறோ எல்லா மெய்ன்டென் பண்ண ஆரம்பிச்டே கடைல போய் காய் கறிலா எதுவுமே வாங் நெஜந்தாங்க காய் எல்லா எதுவுமே வாங்குறதே இல்ல நாங்க ஃபிரிட்ஜுக்குள்ள காயே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களே
அப்டியா கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு தோழி சேரி சேரி ரொம்ப நேரோ பேசிட்டோ போல நம்ம அடுத்த தொடர்புல இன்னு நெறையா பேசலா தோழி
ஆ செரி ஓகே நன்றி
ம் நன்றி நன்றி